இப்பதா எனக்கு இப்பதா கேக்குது
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
சாப்ட்டுட்ருக்கே
நலமாக இருக்றீர்களா
இல்ல
ஒங்க வீட்ல எல்லாரு நலமா
தெர்ல
ஓ என்ன சாப்ட்ருக்கீங்க
அதுக்கும் ஆம்லெட்டும் சாப்பிட்றேன்
ஓகே ஓகே
நீ சாப்டியா
நான் மத்தியானம் இனிதான் சாப்பிடமும் காலையில சாப்பிட்டாச்சு
என்ன வெச்சிருக்க இங்க ஒரே மழை காலையில ஒரே
ஹோ இங்க நைட் நைட்ல இருந்து நைட்ல மழ பெஞ்சது தெரியல பகல்ல எந்திரிக்கும் போது நான் வெளிய காய போட்டுருது கா ஆஹ் வெளியே காய் போட்டுறந்த துணிமணி எல்லாம் நனஞ்சு போச்சு அஹ் அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து திரும்பவும் எடுத்து ஜன்னல் பக்கத்துல இருக்க கம்பியில அப்புறம் எல்லாத்து காய போட்டேன் உஹூம் உம் உனக்கு என்ன அந்த உங்க காலேஜ் கண்டில்ல வேற என்ன ஸ்நெக்ஸ் லாம் இருக்கும் என்ன ஸ்நேக்ஸ் லாம் இருக்கும்
பப்ஸ் இருக்கும் மட்டன் சிக்கன் எக்கு வெஜ்ஜு அப்புறம் காளான் பேல்பூரி இருக்கும்
ஓ
இந்த பிளாக் இல்லைன்னா எங்கள் பிளாக்கில இருக்கிற கேஃபே கார்னர் ல ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு மோமோ நக்கட்ஸ் அதெல்லாம் இருக்கும்
ஏங்கடி ஹெல்த்தியான ஸ்நாக்கே ஒண்ணுமே இருக்காதா உம் ஏன் இப்டி பண்றாங்க
எங்க ஹெல்த்தியான ஸ்நாக் வச்சிருக்காங்க நீ சொல்லு
இல்ல கேக்குறேன் ஏதாவது இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி மில்லட் லட்டு ச் அந்த மாரி அது ஸ்நாக்ஸுக்கு ஒத்து வராதோ
யார் எந்த காலேஜும் அப்டி வச்சிருக்காது
ஹா என்னவோ இத்தன கொழந்தைக படிக்கிறாங்க ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா சத்தானது இருக்குற மாரி இருந்தா நல்லாருக்கும் உம் உம் ஆமா பாட்டி இன்னும் போன் ரெடி ஆகலேல தன பாட்டி போன்ல இருந்து தா பேசுனாங்க
பாட்டி தனம் பாட்டி எப்டி இருக்காங்க இப்போ
உம் தனப்பாட்டியு தான் பேசுனாங்க உம் ஹும் உம்
அவுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கா என்ன லன்ட்ஜ் குடுத்து விட்ட
இன்னைக்கா இன்னைக்கு சாப்பாடு ரசம் அப்புறம் முட்ட பொரியல் இன்னைக்கு நியூ லன்ச்சு பாக்ஸ் அதனால குடுத்து விடுறக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுகளுக்கு ஒரே ஜாலி நல்ல புது டிஃபன் பாக்ஸ்ல வச்ச உனே நல்லா புதுசா பலப்பழம்னு இருக்கும்ல அது பாக்குறக்கு அழகா இருக்கும் இவனுக்கு வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் பாப்பாக்கு வந்து மேல அந்த லீக் ப்ரூப் மாதிரி உள்ள அந்த சிலிக்கானா அந்த பிளாஸ்டிக் அது என்னனு தெரியல மெட்டிரியல் அந்த மாரி ஆஹ் த்த அவளுபேரு அவளுக்கு ரெண்டு பாத்திரமுமே அதே மாரி அப்புறம் ரெண்டு பேருக்கும் குழம்பு கூத்துருக்கு ஒரு ஆமா அவளுக்கு பத்தாதுக்கு இந்த வாட்டர் கேன் வந்து எப்ப பாத்தாலும் ஸ்ட்ராபாட்டலு ஸ்ட்ராபட்டலுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா அப்புறம் அதையும் ஒண்ணு வாங்கி குடுத்தாச்சு அதயு போட்டு சூப்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா தண்ணிய குடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு உம் கும்
மத்தியானத்துக்கு அதேதான் காலேலக் இப்ப வந்து நேத்து நீ என்ன வாங்கி சாப்ட்ட பாஃட்டி ருபீஸ்க்கு
வாங்கியே சாப்புல்ல லன்ச்சுதான சாப்ட்டுட்ருக்கே உக்காந்து
அப்ப இன்னிதாப் போணும்மா
போ வேனுங்னா என்ன பண்றதுன் தெர்ல
இந்தக் கிளைமேட்டுக் க்கு உனக்கு தயிர் சாதோ வேற
என்னா கொடும்ப பாத்தியா ஆல்ரெடி இங்க குளுர்ல நடுங்கிட்டுருக்கே நா வேறே விண்டோக்கு பக்கத்துல வேற அது இங்க கிளைமேட் சொல்லவே மானாய் எங்க எடம் மாரியே இருக் க்க இல்லேங்கெ
ஆமா நீ இருக்கிற்து பொள்ளாச்சி கிட்ட தானே பின்ன அப்படிதான் இருக்கோ காதலஸ் கார்ப் மாட்டிக்கோஹ்
வாங்கிட்ட மாட்டிகிற்
எதூ சூட சாப்ட்டுடு அப்புடே போற்வ போத்திட் தூங்குணும்
அடிப்பாவி காலேஜு து படிக்கிறக்குன்னு அனிப்பூட்டா உனக்கு போர்வை போத்துட்டு தூங்குணும் போலருக்கா
அதுலாநல்லா சூடா வயிறுஃபுல்லெ சாப்புர்ணு எதூ எனக்கு நல்ல சூடா காலானீல இல்லனா சூப்பு மாதிரி எதோ இல்லனா பப்ஸு
அப்பொ எதோ போய் சாப்புடு போய் கேண்டீன் ல போய்
சாப்ட்டுட்டுருக்கியா அங்க எங்க போறது
சாப்புட்டு முடிச்சுட்டு போ சேரி சேர் ஹ காலெல என்ன சாப்டே
கல்லா டா ஆம்லேட்டு மட்டு சாப்ட டைம் பத்தலன்
அஹ்ஹோ ஓ போதும் போது அதே போது ஹ
எங்களுக்கு பிரேக் பிரிடு லன்ச் பிரிடுல்லா ஒரு ஒருமண்நேரோ டிலே பண்ணி வைப் க்கறாங்ந் இந்த இயர்லந்து போன வர்ஷம் பிரேக் பீரியட் வந்து தெர்லப் எல்லாம் மாட்டிட்டாங்கன் போனவற்று பிரேக் பிரிடு வந்து பத்து இருவத்தஞ்சிக்கு லன்ச் வந்து பனேன்டெகாலுக்கு இந்த வர்ஷொ பிரேக் வந்து பதினோன் பதினோன்னே காலுக்கு லன்ச் ஒன்னு ஒன்னே காலுக்கு
யார்கு சரியப் பசிக்காதுன் ஜொல்லிட்டு இப்புடி வெக்கிறாங்களோ
ங்க பசிக்க ஆரமிசுருச்சி
ஹோ
ம்
சேரி சேரி ஒரே ஒரு ஆம்லேட்தான சாப்படு வந்த அதான் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும்
அர ஆம்லெட்
அரை ஆம்ப்லேட்டா ஏன் ஒரு ஒரு ஆம்லேட் தின்னா என்ன
பெருசு இல்ல அர ஒரு ஆம்லெட் ம்லேட்ல அரை ஆம்லேட் காலசப்புக் கர அரை ஆம்லேட் இங்க வச்சிருந்திருக்காங்கள
அதுலயு பாதி பாதியா
ம்
அட கொடுமையே அது எங்க போ எந்த மூளைக்கு பத்தூ ஏதாச்சு கேன்டீன்ல கீது வாங்கி சாப்புடு ம் க்கு வேற என்ன சொல்லு ஆம நீ மொத்தோ எத்தன செட்டு வாங்கியிருக்க புது செட்டு
செட்டுனுலா சொல்ல முடியாது ஒரு லூஸு ஃபிட் ஜீனு அப்புறோ வந்து
அப்புறோ நாலு டாப்ஸா
ஒரு ஒயிட் டாப்பு ஒரு பிளாக் டாப்பு ஒரு ஃபுல் செட்டு
ஓ அப்ப நாலு செட்டுனு சொல்லு ஒரு பேண்டு ரெண்டு டாப்பு மூணாவது ஒரு செட்டு அப்போ மொத்தமா சேத்து கிட்ட தட்ட நாலு என்னம் வாங்கிட்டே இல்ல அது என்ன செட்டு
அது அந்த பிங்க் கலர் போட்டோம்ல
சேரி செரி எல்லாமே குருத்தா தானா ஓகே ஓகே இன்னும் இந்த ஜில் கிளைமேட் இன்னும் எத்தன நாளைக்கு இருக்குமோ தெர்லையே ம் க்கு
ரொம்ப சூடா சாப்டா தா நல்லா இருக்கோ
ஆமா இந்த கிளைமேட்ல நல்லா கமகமன்ட்டு நல்லா ஆவி பறக்க சாப்டா சூப்பரா இருக்கோ அக்கு பிரணேஷு இன்னைக்கு ஸ்கூலுக்கு கெளம்பி போனானா
தூங்கிட்டு இருக்கும் போதே நான் கெளம்பிருவ எனக்கு எப்டி தெரியோ இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்கு போயிருப்பா
ஓகே ஓகே என் வீட்டுள உள்ளது வந்துருக்கு கீழே நின்டு இருக்கு வண்டியில உக்காந்துகிட்டு இருக்கு வர்ற வரைக்கும் பேசுவோம் அதுக்கப்றம் நா அமைதி ஆயிட்டேன்னா நீ அந்த டென் மினிட்ஸ் முடியற வரைக்கு வெயிட் பண்ணு சரியா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹஹ்
மதியான இப்ப என்ன வெச்ச
காலிலேக்கு நேத்துள்ள
காலலேக்கு நேத்துள்ள
அதுக்குப்பறோ
ஓ ஹலோ
ஹலோ
ஆஹ் காலிலேக்கு நேத்துள்ள
சிக்கனு அதுக்கன்னடி
செரி செரி விட்டு விட்டு கேக்குது நீ பேசுறது
ஓ இப்ப கேக்குதா சிக்கன்னு மதியானத் துக்கு சிக்கன் இருக்கு ரசோ இருக்கு ஆ ரச சாப்பாடு சிக்கன்ருக்கு வாங்கி சாப்புடு வேறென்னா எப்படியோ கிட்டத்தட்ட டென் டென் மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சு ம் க்கு எய்ட் ஃபாட்டி சிக்ஸ்சு ம் க்கு எதாவது சுட சுட வாங்கி சாப்புடு சாப்டாம கொல்லாம இருக்காத இங்க சாப்டு முடிச்சுட்டு அங்க போய் எதோ பருப்பு வட எதாச்சோ வாங்கி சாப்புடு உளுந்த வட ஆமா கொஞ்சோ சூடா வாங்கி சாப்புடு
இருக்கணோ அத பாக்கலா
ம்
க்கு ரெண்டு பேரு ரிட்டர்ன் வருவாங்க
ம்
எத்தனை மணிக்கு வருவாங்க ரிட்டனு
நாலு மணிக்கு வந்துருவாங்க வேன்ல வந்துருவாங்க
மணிக்கு வர எத்தன மணிக்கு ஸ்கூல் விடும்
அன கரெக்டா நாலு மணி வரைக்கும் ஒர்க்கிங் டைமு ஆனா அவங்க வேனுக்காக எத்தன மணிக்கு முன்னாடி கெளம்புவாங்க என்னன்னு தெரில
முன்னாடியே கெளம்பருவாங்களா பரவால
லைன்ல விட்டு வேன்ல ஏத்தி ப்ராப்பரா அனுப்பணும்ல அதுக்காக ஓகே ஓகே நீனு சாப் சாப்பிடு டைம் ஆச்சு
டைம் மாய்டுச்சா இரு பாக்கற
டென்னுக்கு மேல
செரி அப்ப நான் வெத்துடுறேன்